கேக்குதுங்க ஒங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குதுங்
ஆ என்ன பண்றீங்க
சாப்ட்டுட்டு இருக்கங்க
சாப் இன்னிங்குள்ள சாப்ட்டு முடிச்சிங்லயா
இல்லங்க அப்டே காளான் சாப்ட்டங்க
ம்
இப்ப வந்துட்டு நா அப்பவே சொன்னங்கல்ல அது சாப்பறங்க
அப்டிங்கிளா சேரி சேரிங்க
ம் நீங்க என்ன பண்றிங்க
நா வந்துட்டு இப்பதாங்க ஏ தோழிய கொண்டு போய் அவ வீட்ல விட்டுட்டு வந்தங்க
ஓ ஒங்க தோழி வீடு எங்க இருக்கு
தோழி வீடு பக்கத்துல தாங்க இருக்கு வண்டி எடுத்துட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவங்க
ஓ செரிங்க
ஆமாங்க இன்னைக்கு போயி வெளியெல்லா போயிட்டு வந்தோங்க ட்ரெஸ்ஸெல்லா நேத்து வந்துட்டு எங்கஅம்மாக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருந்தாங்க அதனால டாக்டர்ட்ட காட்டணுனு சொல்ட்டு எங்க அம்மாக்கு போயி டாக்டர்ட்டல்லா காமிச்ட்டு ஆ ரிப்போர்டல்லா எது சொல்லல நல்லாதா இருக்காங்க அப்டின்ட்டாங்க அதனால சொல்ல போலங்க இன்னைக்கு வந்துட்டு எங்க அண்ணாக்கு கல்யாணோ வந்து இப்பதா முடிவு பண்ணிருக்காங்க
ஆ சேரிங்க
அதனால அ இதுங்க இன்னிக்கு எங்க அம்மா வந்து மாப்ள வீடு பாக்க வந்திருக்காங்க அதனால எங்கம்மா அங்க போயிருக்காங்கங்க
ஓ நைட்தா மாப்ள வீட்ல்லா பாப்பீங்ளா
என்னங்க
நைட் தா பாப்பீங்ளா
இல்லல்லங்க அப்டியெல்லா இல்ல எப்ப வேணா பாப்பாங்க அப்டே வந்து சாப்ட்டு போற மாரி டின்னர் சாப்ட்டு போற மாரி வருவாங்கங்க
ஓ சேரி சேரிங்க
ஆமாங்க அப்றோ பெண்ணுக்கு வந்துட்டு நம்ம வயதுதாங்க
என்னங்க சொல்றீங்க
ஆமாங்க நம்ம வயசுதா அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு கல்யாணமாக போகுது ஆல்ரெடி நம்ம பச்ச கலரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு ஸ்கூலு இருக்குல்லங்க
ஆமாங்க
அ அந்த ஸ்கூல் பெண்ணுக்கு வந்துட்டு பரீட்ச முடிஞ்ச ரெண்டு நாள்ல கல்யாண ஆயிடுச்சாமாங்க
அய்யயோ
ஆமாங்க எல்லா பேசிட்டு இருந்தாங்க அந்த பெண்ணுக் கல்யாணமாமா இங்க இப்ப எங்க குடும்பத்துல ஒரு கல்யாண வர போறனால ஒரே எனக்கு
ஆமா புது ஆடை போட்டுட்டு ஆடலா பாட லா
ஆமாங்க எல்லாமே பண்லா புது ஆடை என்னெல்லா எடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்ட
ஓ சேரி என்னல்லா எடுக் போறீங்க
நா வந்துட்டு நாலு ஆடை எடுப்பங்க
நாலு அடுப்பிங்ளா
ஆமாங்க என்ங்கேஜ்மெண்ட் ஒண்ணு அ அப்பறொ மெஹந்தி அ கல்யாணம் சிறு வீடு மறு வீடு அதெல்லா இருக்குல்லங்க அதுக்கெல்லா சேத்து ஒரு ட்ரெஸ் மொத்தமா நாலு ட்ரெஸ் எடுப்பங்க அப்புற அடுத்த மாதம் என்னோட பிறந்த நாள் வேற வருதுல்லங்க அதுக்கு சேத்தி இந்த மாதம் இன்னிக்கு போய் நானு ஒரு அ ஜீன்ஸ் பாத்தங்க பேகீ ஜீன்ஸு ஒரு நல்லா இருந்துச்சுங்க எள்நூ எழ்நூத்தி எவ்ளவோ சொன்னாங்கங்க இது பூக்கி போட்ருக்குங்க
உங்களுக்கு மட்டு எங்கெங்க எழுநூறு ரூவாய்க்கெல்லா கெடைக்குது நா போற பக்கோ எல்லா ரெண்டாயி ருவா ஆயிரத் த்தி ஐநூறுபா தாங்க சொல்றாங்க
அப்புடி எல்லா இல்லங்க அவங்க வந்துட்டு தொள்ளாயிர ரூவா போட்ருந்தாங்க நா பேரம் பேசி எழ்நூறுவா அவங்கள்ட்ட இன்னிக்கு வரன்னு சொன்னங்க நா அவங்கள் நா இன்னிக்கு எனக்கு போ முடில அதெல்லா இருக்குதுங்க என்னங்க சொல்றீங்க கால் உங்க நீல த்துக்கு இல்லாமையா இருக்கே
இருக்குங்க எல்லா வெல அதிகமா இருக்குங்க
இல்ல இல்ல வெல அதிகமாலா இல்லங்க வெல கம்மியாதா இருஞ்ச்சு இன்னிக் நா பாத்த
அப்படிங்ளா
ஆமாங்க இன்னிக் பாத்த அந்த கட வந்துட்டு கொஞ்சோ எங்க இதுக்குள்ள இல்லங்க கொஞ்ச தள்ளி இருக்கு நா உங்களுக்கு வந்துட்டு அந்த இது அனுப்பற கடையோட எந்தாது அமைஞ்சிருக்கு அப்டிங்கறத உங்களுக்கு நா அனுப்புற
ஆ சேரிங்க
அங்க வந்துட்டு இது இருக்குங்க ஷாட் குர்த்தி இருக்கு குர்த்தீஸ் எல்லாமே அ த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர்ஹண்ட்ரட் தாங்க
ஏங்க பேச கூடாத வார்த்த எல்லா பேசறீங்க
என்னங்க நா பேசற ஆங்கிலத்திலயா
ஆங்கிலத்துல அ அப்பலயிந்து இதுதாங்க பேசிட்ருக்கீங்க
சேரி விடுங்க இனிமேல் நா வந்துட்டு இப்டி பேசற
ம்
ஆ அப்றமா வன்ட்டு இன்னிக்கி ஒரு
ஒங்க ஊர்ல இருந்து வந்த தோழிய பாக்கலையாங்க
ஊர்ல இருந்து வந்த தோழி வந்துட்டு எனக்கு ஒரு தொலைபேசில கூட என்ன அழைக்கலங்க அவங்க நானாதா கேட்ட அவங்கள நா இன்னிக்கு பாத்தங்க நா வரும்போது அவங்கள பாத்த ஆனா அவங்க என்னைய பாக்கவே இல்லங்க அவங்க பாட்டு போய்ட்டாங்க
ஐயோ காலையில ஆனா அவுங்க தோழி வந்து பேசு பேசு சொல்லுவாங்க
அ
இரவு ஆனா நீங்க பேசு பேசு சொல்றீங்க
காலைல என்னால எந்திரிக்க முடிய மாட்டேங்குதுங்க அதனாலதா
ஆ அ த
நா காலைல எந்திரிக்கிறதுக்கே ஒரு ஒண்ணு ரெண்டு மணி ஆயிருங்க சாப்ட்டுட்டு கொஞ்ச வீட் ல இருக்கற வேலையெல்லா செஞ்சுட்டு குளிச்சுட்டு ஆ நா வந்துட்டு எங்காச்சு அப்டியே வெளிய ஊர் சுத்தி கெளம்பிருவங்க
வீட்ல திட்ட மாட்டாங்களா
ஏழு மணிக்குள்ள வீட்டுக்கு வரணுங்க அவ்ளோதா இங்க வீட்டோட கட்டளை வந்துட்டு ஏழு மணி ஏழு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்தருணுங்க
ஆ எங்க வீட்லயு அப்படிதாங்க
ஆமாங்க ஃபர்ஸ்ட் எல்லா வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஒன்ம்பதர மணி வரைக்கு வெளிய சுத்தனங்க ஒன்போதர பத்து அப்டி எல்லாம வெளிய சுத்திட்டு இருந்த அதுனாலை இப்ப வந்துட்டு வீட்ல கட்டளை போட்டுட்டாங்க கடைசியா வந்துட்டு என் ஐ என்னோடைய ஒரு பைய கூட போயி இருந்தங்க வெளிய
ஆ
ஒரு இப்ப ஒரு புது புதிதாக பேய்ப்படம் வந்துருக்குல்லங்க
ஆமாங்க
ம் ஆங்கில பேய்ப்படம்
ம் சொல்லுங்க சொல்லுங்க
ஆ அதுக்கு போனங்க அவன் கூட அ அன்னக் போயிட்டு வரதுக்கு கொஞ்ச தாமதமா ஆயிட்ச்சுங்க
ம்
அம்மா வந்துட்டு திட்டிட்டாங்க அதுனால ரெண்டு நாளு போகலங்க வீட்டுக் வெளியே நடந்துட்ருந்தங்க
ஆ
இப்போ அ ம் என்னோட தோழன் ஒருத்தங்க
தங்க
உங்க தோழி கூட பேசி பேசி